ஹலோ
ஆ ஹாய் ப்ரோ எப்டி இருக்கீங்க ஆ நல்லாருக்கே ப்ரோ என்ன ப்ரோ ஃப்ரீயா இல்ல எதுவ் ஒர்க் இருக்கா
இல்ல ஃப்ரீதா நீங்க
ம் ம் இல்லல்ல ஃப்ரீதா இப்போ ஃப்ரீதா
ம்
ம் செஸ்லா வெளையாடுவீங்களா ப்ரோ
ஆ வெளாடுவனே
ஆ ஓகே ஓகே எ ஃப்ரெண்ட் ஒருத்த வெளாடுவா செரி அவனாச்சு சும்மா கூப்பிட்டா போனா ஒன்னுமே தெரில
ம்
அத்தா செஸ்ச பத்தி என்னானு நீங்கதா நல்லா விளையாடுவீங்கன்னு சொன்னானுங்க பசங்க
ம் ம்
செரி அதா எதனா சொல்லுவீங்களோனு கால் பண்ண எப்டி ப்ரோ நீங்க என்ன நார்மலா இது வெச்சு போட்டு வெச்ச வெளாடுவிங்களா இல்ல மொபைல்ல விளையாட்றீங்ளா
இல்ல நா ஆன்லைன்லதா வெளாடுவே போட்லா எகிட்ட இல்ல
சேரி ஆன்லைன்னா எப்டி அதுக்கு ஆப் இருக்கா இல்ல எதுனா லிங்க் எதுனாச்சு
அது ஆப்பேருக்கு அப்ளிகேஷன் இருக்கு செஸ்ஸுன்ட்டு நீங்க பேய் பேஸ்ட்டன் சர்ச் சர்ச் பண்ணாவே நறைய வரு
ஓ செரி செரி
ஆன்லைன்லயு விளையாடிக்லா ஆஃப்லைன்ல விளையாட்ற மாரியுங்குது வெப்சைட்டு நறைய இருக்கு செஸ்ஸெல்லா வெளையாடத்துக்கு கத்துக்கறத்துக்கு வெப்சைட் இருக்கு ம் நா எப்டி கத்துக்கன்னா இந்த மாரி சின்ன சின்னதா யூட்யூப் ஷாட்ஸ் பாப்ப டுட்டோரியல் அதப்பத்தாங் கத்துக்குட்ட
ஓ செரிங் ப்ரோ செரிங் ப்ரோ அப்டியே கொஞ் சொல்லுங்க எப்டி விளையாட்றது என்னனு கொஞ்சோ பேசிக்
அது ஒன்னு ப்ரச்சன இல்ல ஈசிதா ஃபஸ்ட் நம்ப எந்த காயின் எப்டி மூவ் பண்ணு தெரிஞ்சுகிட்டா போது
ம் ஓகே ஓகே
ம் அதுல மொத்தமா பாத்திங்னா சிக்ஸ்ட்டீன் காயின் இது
ஓ செரி செரிங் ப்ரோ
அதுல வந்து எட்டு பான் சிப்பாயின் சொல்லுவாங்க
அ ஓகே ப்ரோ அ அது தெரியு ப்ரோ அப்பறோ கார்னர்ஸ்ல யானன் சொல்லுவாங்க அது இருக்கு
ஆமா
அப்றோ அது பக்கத்துல குதுர இருக்குமா ப்ரோ அ அது பக்கத்துல பிஷப்பு அதுக்கப்புறோ கிங்கு குயினு
கிங்கு குயினு ம்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
சிப்பாய் நீங் பாத்தீங்னா பானு வந்து மொத்தோ எட்டு இருக்கு
ஓகே ப்ரோ
அப்புறோ ரூக்கு ரெண்டு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அது ரெண்டு ரெண்டு இருக்கு அப்றோ கிங்கு ஒன்
கிங் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் எப்பயுமே நம்ம ஸ்டாட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பான்ல இருந்தா ஸ்டாட் பண்ணு
ம் ஓகே ப்ரோ
இருக்குற இதலா கிங்கு குயினு அதலா எப்பிடி மூவாகு எப்பிடி அத மூவ் பண்ணு தெரிஞ்சுக்குட்டா போது அத வெச்சு நம்ப விளாட கத்துக்கலா
இப்போ அந்த பான் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுமா ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணுமா ப்ரோ
அதுலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்டு இப்ப இருக்க எடத்துலந்து அது மூவ் பண்ணும் போது ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணிக்லா ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணிக்லா
ஓகே ஓகே
க மூவ் பண்ணும் போது அதுக்கப்ப நீங்க ஒரு டைம் அந்த பான மூவ் பண்ணிட்டீங்னா அதுக்கப்பற மூவ் பண்ற எல்லா மூவுமே ஒவ்வொரு மூவுதா பண்ண முடியு
ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மூவ் மட்டு ஒன்னு இல்லனா ரெண்டு வச்சுக்லா மத்தபடி எல்லாஸ் ஸ்டெப்புமே ஒன்னு ஒன்னுதா
ஆமா
அ அதெப்டி ஸ்ட்ரைட்டா மட்டுந்தா போவுமா ப்ரோ இல்ல சைட்ல எங்னா
ஆ ஸ்ட்ரைட்டா மட்டுந்தா பான் மூவ் பண்ண முடியு பேக்கு ஃப்ரெண்ட் லா போமுடியாது நீங்க அப்டி வந்து காயின வெட்டம் போது வேணா இப்பந்து உங்க பான வேற ஒரு பான வெட்டம் போது வேண்ணா நீங்க வந்து ரைட்டு இல்ல லெஃப்ட்ல வெட்லா ஃப்ரன்ட்ல ஃப்ரன்ட்ல ஃவந்து ரைட் லெஃப்ட் வெட்ட முடியு
ஓகே ஓகே
வெட்ட முடியாது பான் வச்சு
ஓகே பான் வச்சு ஆனா ஸ்ட்ரைட்டாடா தா போவு ஸ்ட்ரைட்டா வெட்ட முடியாது வெட்டும் போது மட்டு ரெண்டு சைடு எதுனா ஒன்ல வெட்டிக்லா ரி ரிவர்ஸ்ல இருக்கிற காயின வெட்லாமா ப்ரோ இல்ல ஃப்ரண்ட்ல இக்றத மட்டு தா வெட்ட முடியுமா ஓகே ஓகே ஓகே
ஃப்ரண்ட்ல மட்டு தா வெட்ட முடியு
ஓகே ப்ரோ
ம் அதே மாரி குயினு அது ரொம்ப முக்கியமான காயினு குயினு கிங்கு கிங்க நீங்க எப்பயுமே சேஃபா தா வச்சுக்கணு
ம் ஓகே ப்ரோ நம்ம இப்ப செஸ்ல பாத்தீங்கன்னா கிங்க மட்டுந்தா காப்பாத்தணு அது இப்டிதா விளாட்ணு குயினு ரொம்ப ரொம்ப முக்கியோ ஓகே ப்ரோ
ம் ஏனா குயின் வந்து
ஹலோ
ம் கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
ஏனா குயின் வந்து ஃப்ரெண்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டு
ஓ குயின் வந்து எல்லா டைரக்ஷன்லயுமே போகுமா
யா ஆமா எந்த டைரக்ஷன் வேணுனாலு போ முடியு எத்தன ஸ்டெப் வேணுனாலு போக முடியு
ஆ அப்டியா எத்தன ஸ்டெப்னாலு குயின் எடுத்துக்கலாமா ப்ரோ எப்டி ராஜாவு அதே மாரிதா போகுமா ப்ரோ இல்ல
இல்ல ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் மட்டு தா ஃப்ரண்ட்டு பேக்கு ரை
ஓ அந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப் மட்டும்தா ராஜா எப்டி வேணும்னாலு போகும்
ஆமா நீங்க கிராஸா கூட அதில் வெட்ட இது பண்ண முடியு ஆனா அதுலே ட்ரிப் தா போ முடியும் கிங்கால
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அ குதிரை பாத்தீங்கன்னா நீங்க எல் ஷேப் தா
ஒ எள்ளு தா
ம் இப்ப வந்து ஏதோ ஒரு கட்டம் எடுத்துக்கோங்க அதுல அதுல வந்து ஸ்ட்ரரைட்டா போய் ரைட்ல ஒண் இப்ப வந்து மொத்தமா அதது மூணு இது மூணு கட்டம் தா அத தாண்ட முடியு
ஒ ஓகே ப்ரோ இருக்கிற எடத்துல இருந்து மூணு பாக்ஸ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அதுக்கப்பற நீங்க பிஷ் பாத்தீங்கன்னா பிஷப் ஒன்லி கிராஸ்ல மட்டு தா வெட்ட முடியும்
அ ஓகே ஓகே ஓகே ஓகே
எக்ஸ் ஷேப்ல நீங்க வந்து எந்த எத்தன லைன்ல்லா தாண்டி போயிக்கலாம் எத்தனை கட்டோ வேணும்னாலு தாண்டலாம் அதே மாதிரி இது ரோக்கு பாத்திங்கன்னா அதுதா யானைன்னு சொல்லுவாங்க
அ ப்ரோ
அது வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா தா இது பண்ண முடியு ஸ்ட்ரைட் ரைட் லெப்ட்
ரோக் வந்து ஸ்டெய்ட்டா மட்டுதா போகும் ஸ்ட்ரைட்டா எந்த டைரக்சன்ல வேணும்னாலு போயிக்கலா நம்ப ஸ்ட்ரெய்ட்டா மட்டுதா எடுத்துட்டு போனா
ஆமா
அதுவு எத்தன பாக்ஸ் தாண்டி போயிச்சு கட் ஆனாலு
ராணியும் எல்ஷேப்ல போக முடியுமா ப்ரோ
புரியல
ராணியு எல்சேப்ல போகுமா ப்ரோ
அ ராணி அதுதாசொன்னல இப்ப வந்து நீங்க பிஷப் இருக்கா பிஷப்பு சேந்ததுதா ராணின்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு தலையு என்ன எல்லாபண்ண முடியுமோ அது எல்லாத்தையு ராணி ஆளையு பண்ண முடியும்
ஓகே ப்ரோ
ம் இதோட ரெண்டோட பாவமே அ எல் ஷேப் எல்லா பண்ண முடியாது ராணியால
பண்ற மாதிரி ராணிய யூஸ் பண்ண முடியாது ஓகே ஓகே
ரூக்கும் பிஷப் எப்டி இருக்கோ அது மாதிரி மட்டுதா இத பண்ண முடியும் ராணிய
இப்போ இந்த காயின அந்த எஜ்ஜுக்கு எடுத்துட்டு போனா நம்மளுக்கு வேற நம்மள கட் பண்ண காயினே எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க ப்ரோ அது எப்டி ப்ரோ
ஆமா அது வந்து சிப்பாயி இருக்குல பான் அத வந்து நீங்க இப்ப உங்ககிட்ட இருந்து ஆப்போசிட்
அப்போசிட்ல இருக்க ராஜா இருக்கும்ல.... ஆமா ப்ரோ
அ அந்த பேக்லைனு அங்க வரைக்கு கொண்டு போய்ட்டீங்கனா நீங்க வந்து அந்த பான எடுத்து வஸ்ட்டு நீ எந்த காய்னு விருப்பமாகுதோ
அந்த காய்ன எட்த்துக்குலாமா ஓகே ஓகே இந்த கடசிலர்ந்து அந்த கடசிக்கு எடுத்துட்டு போய் நிறுத்தனா அது எந்த காய்னாலு மாத்திக்குலா
ஆமா நீங்க அதுக்பதுலா வந்து பவர்ஃபுல் காயின்ஸு லூக்கு பிஷிப் பு அபோஹா இது குதிர அப்றோ இது குயின்னு
ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரோ
அதே மாரி வந்து நீங்க இப்ப ம் பிஷப்பு
ம்
பிஷப்பு அப்போ இந்த சிப்பாய் சிப்பாய நீங்க வந்து ஒரு மூ வெளில் போய்ட்டீங்க நெச்சுக்கோங்க இப்ப வந்து ஆப்போசிட்ல இருக்கவ்ங்க வந்து உன்னூ எதுமே மூவ் பண்ல அந்த ஒரு காய்ன் மட்டு ஒன்னு அப்டியே வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க நீங்க வந்து அந்த காய்னுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வக்கீங்க உங்க பிட்வீன்ல ஒரு ஸ்டெப் இருக்கு அதுக்கு பின்னாடி நீங்க வக்கீங்க
அத
அந்த பிட்வீன் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எனிமி காய் நிக்குது அவன் வந்து இப்ப உங்கள கிராஸ் பண்ணி உங்களுக் பின் னாடி எடுத்துட்டு போய் வச்சான் வச்சுக்குங்ள இல்ல உங்க நேர் என்ல வப்பான் குருஷ் இப்ப பண்ணலான் சொன்னல்ல ஃபஸ்ட்டு இது மட் டுமே அ லூப் இப்ப எடுத்து வச்சானா நீங்க அந்த காய்ன ஈசியா வெட்ட மு டியு உங்ளால
ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
வேற போய் குட்த்திருக் அதுல அது போல்ன் அவன் ஈஸியா வைக்ணு சொல்றதுக்கு
ஓகே ப்ரோ புரிது புரிது சொல்ற ம் ஓகே ப்ரோ
ம் அது மாரி வேணா பாத்து கத்துக்கோங்க
ஆ ஓகே ஓகே பாக்குற ப்ரோ மறக்கமா
மிச்சொன்னு இருக்காது
அ ஆமா ப்ரோ ரீல்ஸெலா பாத்துருக்க
ம் நா அப்பத்துல விளாட்ற
ஓ சரி சரி
ஏதோ கொஞ்தெரியு பட் உன்னும் அ நீங்க யூ டியூப் அது மாரி எதா சர்ச் பண்ணா ஒங்களுக் தெரியு
ஓ ஓகே ப்ரோ
மத்தபடி நீங்க ஆட்றதா யோச்சி ஆட்றதா
ம்
பேசிக்கா வந்து இத மட்டு கத்துக்கிட்டா போது ம் பே பெரிய காயின் எவுளோ மூவ் பண்ண முடியு அத மட்டு தெரிஞ்சிக்கிட்டா போது
ஓகே ப்ரோ
மத்தபடி போவ போவ அப்டியே விளாட விளாட கத்துக்லா
கரெக்ட்டு நீங்க எப்டி டெய்லிமே வெள்ளாடுவீங்ளா ப்ரோ
ஆ அது டெய்லியு ஃப்ரீ டைம்ல கெடக்கும் போது ரெண்டு மூணு மேட்ச் வெள்ளாடுவ
இப்டி ரேண்டம் பர்சன் கூடதா வெள்ளாட முடியுமா இல்ல நம்ப ஃப்ரண்ட்ஸோட சேந்து வெள்ளாட்லாமா
ஏ ஃப்ரெண்டோ அது ஆப் பொறுத்த மாதி
அ ஓகே ஓகே நீங்க என்ன ஆப்ல ப்ரோ வெள்ளாடுவீங்க
நா செஸ்னு ஒரு ஆப்புருக்கு அதுலதா வெள்ளாடின்க இத்தனாளா அது வந்து வெள்ளாயாட்ற மாரி வெள்ளயாட்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் சே ஓகேடி ம் பாய்
ம் சேரிங் ப்ரோ ஓகே ப்ரோ
அ
பாய் ம